ஆ என்னப்பா என்ன பண்றீங்க
ஆ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்
ஆ நல்லா இருக்கேப்பா நான் முக்கியமா எதுக்கு தெரியுமா கால் பண்ண உங்களுக்கு
ஆ சொல்லுங்க
எனக்கு ஒரு டவுட்
ஆ
ரசமலாய் கேக்கு எப்படி செய்றது ரசமலாய்னா அது எப்படி செய்யறது எனக்கு அது தெரியலா அத கொஞ்சம் சொல்லுங்களே எனக்கு
சரி சொல்லிட்டா போச்சு நோட் பண்ணிக்கிறீங்களா இல்ல நான் அப்படியே சொன்னா
நீங்க சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்டியே நீங்க சொல்ல சொல்ல நான் நோட் பண்ணிக்கிறேன்
ஆ சரி முதல உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரின்னா உங்களுக்கு ரெண்டு பாக்கெட் பால் போதும் அதாவது ஹாஃப் லிட்டர் ஹாஃப் லிட்டர் ஓகேயா அதாவது என்ன சொல்றது டோண்டு மில்க் சொல்லுவாங்க பாருங்க ஆரஞ்ச் பேக்கெட்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அ அந்த மில்க் எடுத்துக்கோங்க அத வந்து என்ன பண்ணுங்க அ ரொம்ப வந்து பொங்கற மாரில்லாம் வெக்க கூடாது புரிய புரியுதுங்களா அத சூடு பண்ணும் போது கொஞ்சம் அதாவது இது வரப்போது கொதி போதுன்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அத ஆப் பண்ணடுங்க ரெண்டு பாக்கெட் உம் பாலும் அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து வினிகர் இருக்கு பாருங்க அந்த வினிகர வந்து தனி ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு வினிகர் எடுத்துக்கங்கமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத டைல்யூட் பண்ணி வெச்சுக்கோங்க இது இந்த மாரி பொங்கி வர ஸ்டேஜுல வந்து பாலம் இது பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றது ரொம்ப வந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எடுத்து ஊத்தணு அந்த வினிகர் தண்ணிய வந்து கொஞ்ச கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா அதுவே இப்ப அப்டியே பாலட மாரி திரிஞ்சு வரு புரியுதுங்ளா அப்பறமா அத வந்து எடுத்து அஹ் நம்ப வந்து இது கோட்டன் துணில வந்து வடிகெட்ணு வயிட் காட்டன் துணில வடி கெட்ணு அந்த தண்ணிய வடி கட்டிட்டு திருப்பி அந்த தண்ணிய வந் அ இது அ அத தொறந்து கொஞ்சொ த நல்ல டேப் போட் டல்ல நல்லா அலசுங்க ஏனா அந்த வினீகரோட ஸ்மெல் எல்லா போனுல்யா அதநால அத நல்லா கட் டி கொஞ்சோ தொங்க விடுங்க அதுல இருக்க எக்ஸஸ் வாட்டர்லா வந் ந்து வெளிய வர மாரி பாத்துக்கோங்க ஓகேங்களா இது இதுதா வந்து பேசு இதுதா ரசகுலாக்கு ரசமலாய்க்கி எல்லா த்துக்குமே இதுதா பேசு இத வெச்சிட்டு என்ன பண்ணனோனா அது கொஞ்சொ சூடு ஆறிட்ட அப்றமா நல்லா அத போட்டு நல்லா மேஷ் பண்ணனு கொஞ்சொ கூட கட்டிகள் இல்லாம அத நல்லா மேஷ் பண்ணிட்டு அத வந்து உருண்ட உருண்டயா புடிச்சுட்டு அஹ் ச சக்கர தண்ணில நம்ம வந்து வேக வெக்கணு சக்கர தண்ணில வேக வெக்கறதுன்றது வந்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ணம் போது ரொம்ப ஷீர் ரா மாரி அந்த பரங் பண்ணுவோல்லியா அந்த இந்த ஜீரா மாரி பண்ணுவோ அந்த மாரி பண்ணக்கூடாது ஆஹ் கொஞ்சோ வந்து தண்ணியா தா இருக்கணு ஏன்னா அது கொதிக்க கொதிக்க வந்து இன்னு வ வந்து கெட்டி ஆயிட்டே வந்துரு சோ வந்து ஒன் ஒரு கப்பு சக்கரைக்கு வந்து நாலு கப்பு தண்ணி அப்டின்ற மாதிரி நீங்க வந்து கொதிக்க வெக்கணு கொதிக்க வெக்கம்போது அது அந்த தொன் தண்ணி கொதிக்கம் போது ஒவ்வொரு உருண்டயா பாலா எடுத்து இதுல போட்ணு நீங்க ஓகேங்ளா அந்த ப பால் எடுத் து போடம் போது அது வேவறதுக்கான டைம் வந்து ஃபை மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேவெக்கணு நீங்க ஃபுல் லு ஃப்லம்ல தா இருக்கணு புரியதுங்ளா அது அப்பறமா வந்து திருப்பி ஒரு ஃபைமினிட்ஸ் கப்றமா தொறந்து பாத்துட்டு அத வந்து திருப்பி போடுங்க எனா ஒரு சைடே வெ வெந்துட்ருக்கூல்லிய அதெல்லா கொஞ்சொ திருப்பி போட்டு திருப்பி ஒரு ஃபை மினிட்ஸ் வெ வெச்சிருங்க ன அதுக்கப்பறமா அந்த சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு நம்ம போட்ட சைஸ விட கொஞ்சோ டபுள் பங்கா ஆயிருக்கு அதுக்கப்பறமா அதுக்கு திருப்பி ஒரு ஃபை மினிட்ஸக் அப்றமா என்ன பண்ணனோனா அ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது இருக்குற ரசமலாய்லா எடுத்துட்டு ஐஸ் கோல்டு வாட்டர் ருக்கு பாருங்க அது ஒரு பவுல்ல வெச்சுட்டு அதுல எடுத் த்து போடனு நீங்க போட்டீங்கன்னா அது வந்து எப்புடி வெந்துப் அ புசு புசுனு இருந்துதோ அந்த மாரியே ஸ்டேஜுல இருக்கறதுக்கு தா நம்ப ஐஸ் வாட்டர்ல போட்றோ அத
அப்டி போடும்போது சக்கரல்லா அது போய்டாதா இனிப்
அ இல்ல அது போனாலும் பரவால்ல ஏனா நம்ம திருப்பி வந்து சக்கர பாகு இப்ப நீங்க ரசமலாயுன்னு கே்கறதுக்கு நம் ம என்ன பண்ணுவோ பால்லு அது சக்கர போட்டு கொதிக்க வெச்சுட்டு அதுலதா இந்த நம்ப வேக வெச்சு வெச்சிருக்கமல்ல அந்த ப பால்ஸ் எல்லா எடுத்து போட போறோ சோ வந்து அந்த தண்ணி நம்ளுக்கு தேவயில்ல இப்ப இதுவே நீங்க ரஸ்குல்லா பண்றதாந்தா அந்த தண்ணிலியே திருப்பி சக்கர போட்டு நல்லா வந்து அதாவது குலாப் ஜாமுனுக்கு இருக்கிற மாரி ஜீராவை வந்து கொஞ்சம் டைட்டா ஆக்கணு இதவேவடிச்சிட்டு எடுத்துட்டு அப்புறமா புரியுதுங்களா அதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்து ரிட்டன் அந்த சீரல எடுத்து போடுற மாரி இருக்கும் நீங்க ரசமலை கேக் றனால சொல்றேன் இப்ப இந்த ஐஸ் வாட்டர்ல போட்டத பைவ் மிட்ஸ் அப்படியே விட்ருங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேற ஒரு இதுல வந்து ஒன் லிட்டர் பால் எடுத்துட்டு அதுல வந்து குங்கும பூ சக்கரை ஏலக்காய் தூள் அதெல்லாம் போட்டு நல்லா அ என்ன சொல்றது ஒரு லிட்டர் பால் வந்து அட்லீஸ்ட் கால்வாசி கொஞ் கொஞ்சம் குறையணும் ஒரு லிட் டர் பால் வந்து முக்கால் லிட்டர் மாரி ஆவுற மாதிரி காய்ச்சுட்டு அது மேல வந்து அந்த மலையல்லாம் எதுவுமே சேராத மாதிரி பாத்ட்டு அ நீங்க வந்து அ என்ன சொல்றது அடிக்கடி கிண்டிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே அடி அடிபிடிச்சிரும் அந்த ஸ்மெல் வந்துரும் அதனால பாத்துுட்டே இருங்க அதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எடுத்து அதுல போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க அவ்ளவுதா இத நீங்க சில் பண்ணியும் அப்படியே கூட சாப்டலாம் இதுவே நீங்க கேக்கா பண்றதாந்த கேக் வெனிலா ஸ்பா்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும் அது ப்ராசஸ் வேற இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா எதனா டவுட் இருக்கா
இல்ல இல்ல புரிஞ்சுது கரெக்டாதான் புரியுது நான இது மாதிரல்லா செய்யறது இல்லையா கொஞ்சம் ஹெல தேவையான ஹெல்த்தியா வேணும்னா இந்த ராகி மாவு எல்லாம் இருக்குல்ல ராகி மாவுல நான் என்ன பண்ணுவேன்னா உருண்டை பிடிச்சி கொடுப்பே இந்த சிமிலி உருண்டன்னுுவாங்க
சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆ முதல்ல அடை மாரி இது பண்ணிக்க
ஆமா வெறும் தோசை மாவு சாதாரண தாகிமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல சப்பாத்தி மா இது பெசஞ்சுக்கணும் பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தோசை கடாய இருக்கு ல அதில் போட்டு தேர்டி தேர்ட்டி நம்ம சுட்டு எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல
ம் ம்
ஊர்ல எல்லாம் வந்து ஒலக்க இருக்கும் ஒலக்கில இடிப்போம் ஊர்ல இருக்கிறதுனால இப்ப இங்கதுனால என்ன பண்ணோன்னா அதில வந்து அந்த சூடோடு எடுத்து போட்டு அதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டோம்னா மாவு மாரி ஆயிடு அதை எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை அப்புறமா வெள்ளம் இது எல்லாத்தையுமே ஒன்னு பாதியூமா அடிச்சு அடிச்சு அந்த மாவோட கொட்டி அப்படியே உருட்னோனா அப்படியே பால் மாதிரி உருண்டுடும்
ம் ம்
அத ஊருண்டு அது மாதிரி குடுப்பேன் அதுக்கப்புறமா கேவரு அ அடை தோசை வெற முருங்கை கீரை பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு
இப்ப இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இது கேவூரு கூழ் எப்படி பண்துன்னு கொஞ்சம் சொல்லுங்களே
கேவரு கூழு வந்து ஒண்ணு இல்லைப்பா கேவரு மாவு இருக்குல்ல கேவரு மாவ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கரைச்சு வச்சக்கணும்
ம் ம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாரி
ஆமா இப்போ வந்து நாங்க எங்களுக்கு ஒரு கிலோ செய்றோ அப்படின்னு பாத்துக்கோங்களே ஒரு கிலோ செய்யும்போது அந்த கேவூரு மாவு வந்து பஸ்ட் தண்ணியிலேயே கரைச்சு நான் காலையில இருந்து சாயங்காலம் வரை அப்படிய விட்டுடுவேன் நானு இப்ப வெயில்ன்றதுனால உடனே புளிச்சிரும் இது இதுவே நானு குளிர்காலமா இருந்தா நைட்டே ஊற வச்சிருவேன் காலையிலக்கு தான் எடுத்து கிண்டுுவோம்
ம்
பண்ணுவனா நான் காலருந்து சாயங்காலம் வரையும் புளிக்க வச்சுட்டு சாயங்காலம் கிண்டும்ும்போது தண்ணி கொதிக்க விடும் தண்ணி கொதிக்க விடும்போது அரிசி வேணுன்றவங்க அரிசி போட்டுக்கலா சும்மா ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டு அது ஒன்னு பதிமா வேகற நேரத்தில இந்த மாவியு கொட் கைவிடாம கெளறணு குண்டால அப்டியே கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி அப்டியே வச்சுட்டு அது நம் தொட்டு பாக்கணு தண்ணியில கை வச்சு தொடும்போது கை ஒட்டக்கூடாது ஒ ட்டலனாாதா அது வந்து அந்த பதத்துக்கு வந்துருச்சு வெந்துருச்சுன்னு அர்த்த அந்த ஸ்டேஜ்ல என்னா பண்ணனு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சணு மூடி வச்சுட்டு மறுநாள்ளு நம்ம காலையில அ வெறு தயிரு அதுக்கப்புறமா வெங்காய அதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி குடுக்கறதா இருந்தாலு குடுக்கலா
ஆனா வந்து மாவு வந்து மொதல்ல காலையில கரைச்சு வச்சுட்டாத அது புளிக்கு இல்லையா இதன்னா
உ முன்னாடியே நம் ம்போ புளிக்க வச்சுரணு வெயில் காலண்டனம்ம காலையில உறவச்சா சாயங்கால பண்ணலா இல்ல பனிக்காலமா இருந் துனா முன்னாள் நைட்டே நம்ம அந்த மாவ ஊற வச்சு வச்சிணு அப்பதா காலையிலக்கு அது புளிக்கு அப்பதா அந்த கூழ் வந்து டேஸ்ட் வரு
சரி சரி
அது மாரிதா செய்வே இப்ப என்னன்னா அந்த கேவரல எனக்கு கேக்கு செஞ்சு குடுமா அப்டின்னு மாரி கேக்குதுங்க கேவறமா மாவள கூட கேக் செய்ய முடியுமா
செய்யலாம்ப்பா ஆனா வந்து நம்மளுக்கு என்ன பினிஷிங் வந்து கேவறது தெரியு இல்லையா இப்ப நம்ம கே ஒரு ரொட்டி சுடும் போதே எப்டி இருக்கு அந்த சைடு்ல்லா கொஞ்ச விருச விட்ட மாரி இரு
ஆமா அது மாதிரி ஆய்டுங்களா
ஹலோ
ஆ கேக்குதுப்பா சொல்லுங்கப்பா
தே இது சுல் சுடு போத நம்மளுக்கு விரிசல் விழு இல்லையா அந்த விரிசல் விழாம இருக் க்கணம்னா இப்போ வந்து கேக்குமே அதே மாரிதா அதுல வந்து கொஞ்ச வந்து மைதாவ வந்து டைலூட் கொஞ்சமாச்சு மிக்ஸ் பண்ணாதா கேக் வந்து கரெக்டா பபெக்ட் அந்த ஸ்பாஞ்சினஸ் வரு ஆ ப்யூரு கேவரு மாவுல வந்து ப்ரௌனி அந்த மாரிலா செய்ய முடியாது கொஞ்ச மாச்சு மைதா மிக்ஸ் பண்ணணு எ ஒ க ஒரு கால்வாசியாச்சு மிக்ஸ் பண்ணோ இப்ப ஒன் கப்பு போடுறோனா அ ராகி மாவு அந்த எடத்துல வந்து முக்கா கப்பு தா போட்டு கால் கப்பு வந்து மைதாவ மிக்ஸ் பண் ற மாதிரி இருக்கு
இதுக்கு எக்கு போடணுமா கேவரு போடும் போது எக்கு போடலாமா கேக் செய்யறதுக்கு
போடலாம்ப்பா கே அதாவது கேவுரு போடுறனால நம்மளுக்கு வந்து மைதாவோட சாப் னஸ் வராததுனால நம்ம எக்கு போட்டாவாச்சு கொஞ்சமாச்சு அந்த சாஃப்ட்னஸ் வரு அதுக்காகவாச்ச எஃகு போட்டுதா ஆகணு ஆனா வந்து எகுலஸு பண்ண ர அங்க இல்லண்ட்டு இல்ல ஆனா வந்து டேஸ்ட் வந்து கொஞ்ச கம்மியாதா இருக்கு எகு வெர்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லாருக்கு எக்கு இல்லாம பண்றது கொஞ்ச டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச கம்மியாதா இருக்கு
சரி சரி நா இப்போ செஞ்சு பாக்கறே நா
நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டேப்பா இதுக்கு மேல த உங்க பசிக்கு இதுன்றாங்க போய் சாப்பாடு போடணு
ஆ சரிப்பா சரிப்பா நம்ம அப்பறமா பேசிக்கலா
ஆ சரிப்பா ம் சரி ஆ சரிங்கப்பா ம் பயப்ப ம்